ஹலோ ஆ கேக்குதாமா ஹலோ கேக்குதா
கேக்து நல்லா கேக்குது
ம் ம் என்ன பண்றீங்க
இதோ சாப்ட்டு முஸ்ட்டு நடந்துட்டுருக்கே
ம் ம் ம் என்ன லீவுல்லா எப்டி போச்சி
ஒ
லீவுல்லா எப்டி போச்சி உங்களுக்கு எந்த லீவு இல்லல்ல
ஆமா எனக்கு எந்த லீவு இல்ல எங்க இந்தாட்டி எங்க லீவ் எங்க போனீங்க வெக்கேஷன் போனீங்களா
ஆ நாங்க எங்கேயு போல இந்த வாட்டி ஒரு வீடு இனாகரேஷன் மட்டு அக்கா வீடு இனாகரேஷன் அதனால மைஷுர் போயிட்டு வந்தோமா ஒரு த்ரீ டேஸ் ம் ம் அதுவே போறது ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு ஒன் டே மட்டு தா இருந்துது செரி ஒன் டே பசங்கள எங்கயுமே கூட்டிட்டு போகல அனாலா செரி அங்கன்னா போலா அப்டின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்தே அங்க அங்க போய்ட்டு இதுக்கு போனோ ஷுக்கு போனோ அப்பறமா வந்து இதுக்கு ஆ அந்த ம் ம் ம் அது ஐயோ அது பேர் என்னது ம் ம் ம் பேலஸ் பேலஸ்ஸுக்கு ஆமா மைஷூர் மகாராஜ் ஜா பேலஸ் நல்லாருந்துச்சு சூப் அப்ற அந்த பாப்பா பசங்கெல்லா நல்லா எக்ஸைட்மெண்ட்டா பாத்தாங்க நா போயிருக்கே சின்ன வயசுல ஒரு வாட்டி போய்ருக்கே இப் ப பசங்களுக்கு தா அது பாக்கதுக்கு புதுசா இருந்துது இவன் சின்னவ யான மேலல்லா உக்காந்தா தெரியுமா உம் யான மேல உக்காந்து போட்டோ எடுத்து யானயை கட்டி புடிச்சிக்கிட் டு தும்பிக்கையல்லாம் கட்டிப் கட்டி புடிச்சிகிச்சி அது கட்டி புடிச்சியும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் நல்லா இருந்துது இந்த வாட்டி சூப்பராயிருஞ்சு உம் ஜூ தாண்டா எப்பா அநியாயோண்டா ஆனா ஜூல
மைசூர் ஜுவா
ஜூ ஆமா மைசூர் ஜூ
ஆஹ் அஹ்
பெருசா இருக்கு ஆனா இப்பு ரொம்பா சின்னதாதா சுருக்கிட்டானுங்க ஆனா பாவோ ரொம் போ அனிமல்ஸ் எல்லா அதுல பாக்கும் போதே கஷ்டமாரின்ச்சு எதுங்களுக்கு தண்ணி இல்லாம ஒண்ணு இல்லாம ஒரு மா வெயிலு வேற அங்கே செரியான வெயிலு தா ங்க இங்க இருக்ற மாரியேதா இருக்கா ஆஹ் அங்க வெயிலாருன்ச்சு பாவு இது தண்ணியே இல்ல எதுங்குளுக்குமே சாப்பாடு போடுவானுங்களா போட மாட்டானுங்ளா கூட தெர்ல அங்க அது ஜூலியே வந்து பேமஸ் பண்ணாங்கனா ஜிராஃபிக் மட்டுன்தா நல்ல சூப்பரா இருந்ச்சு அது மட்டுதா கொஞ்சு செழிப்பா இருந்துது மத்த எல்லாமே ரொம்போ பரிதாவ நெலமெல தா இருந்துச்சு யானல்லா பாத்தீன்னா ரொம் போ கஷ்டமாரின்ச்சு பாக்கும்போது ரொம்போ பழய காலத்து வயசான யான போலருக்கு எலாமே ஒரு கண்டிஷன்ல இருந்துது கொரிலாலா அதுக்கும் மேல மங்கீஸ்ல்யே நெறயா வக வெச்சிருந்தாங்க
உம்
ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி இருந்துது பாவோ அதுங்களுக்குலா தண்ணியு இல்ல ஒண்ணுல்ல ஒண்ணு என்ன பன்ச்சு பாவோ அது உச்சா போச்சு அந்த உச்சாவே எட்த்து குட்ச்சிச்சு
உம் உம்
பாகும்போதே கஷ்டமா இருந்துது ச்சு எல்லாரு மா பாகதுக்கே ஒரு மாரியா இருந்தது அது என்னடா இது இப்டி இருக்கே அப்டின்ற மாரி தண்ணி வெயிலு ஓப்பனா இருக்கா அதுங்ளுக்கு நெழலு இல்ல ஒண்ணு இல்ல அது வெயில்ல இருக்குங்க அது ஒரு மாதிரியா இருன்ச்சு பாவ்மா இருந்துது
ஆமா தண்ணி அப்பி அப் தண்ணி ஃபுல்லா தெளிப்பாங்க மழைக்கே அந்த தண்ணிலா
ஆஹ் அது தெளிப்பாங்க ஏனா அது வெயில் டைம்ல கொஞ்சோ அப்டி இப்டி மாத்திகினே இருந்தா தான பாவோ அதுங்க அந்த வெயில்லேவு உக்கானு கெடக் அதுங்க ஒன்னு இல்லாம இருந்துது ஸ்னேக்ஸ் இருந்துது ஆனா நறையா வெரைட் டீஸ் இருந்துச்சு ம்
அடுத்தது அரங் அப்டியா
அங்க சாமுண்டி டெம்புள்ளு அது கிரௌடு ஜாஸ்தி அங்க சேரின்னுட்டு சாமுண்டி டெம்பிள் சாமுண்டீஸ்வரி மல மகிஷாசுர மத்தினி அங்க மகிசாசுரன இது பண்ணது எடம் அங்க சூப்பரா இருக்கு அங்க பிளேஸ் ஆனா அங்கே போனா பாக்க வேண்டிய எடம் நெறைய இருக்கு டேம் இருக்கு டேம் டேமு
ஆ ஆ ஆ
அது அங்க போணும்ன்னு வச்சிக்கைய ஈவினிங்க் ஏழு மணி ஆறு மணி ஆனா அப்ப டான்ஸ்சிங் லைட் வைப்பாங்க தண்ணிலேயே வாட்டர் டேங்க்ஸிங் வைப்பாங்க அது செம்ம சூப் வாட்டர் டான்ஸ்சிங் லைட்டுக்கு ஏத்த மாரி டான்ஸ் ஆடு
பாத்துருக்கே பாத்துருக்கே பாத்துருக்கே ஆ
ப்பரா இருக்கு அது ரெண்டு ஷீப் ட்டு நடக்கு அ ஆமா தண்ணியிலயே லைட் செட் வச்சிட்டு அது தண்ணிலயே வந்து டான்ஸ் பண்ற மாரி வைப்பாங்க
ஓ ஓ
அது செம்மையா இருக்கும் இன்னும் சூப்பரா இருக்கும் ஆனா அது கொஞ்ச காலையிலயே அதா அதாவ மத்தியானம் கிளம்புனனாக்கா ஈவினிங் போயிடுவோம் ஆறு மணிக்கு ஷோ நடந்ததுன்னா பாத்துட்டு களம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் எங்களுக்கு டைமிங் வேற இல்லியா ஒடனே ரிட்டனும் புக் பண்ட்டோ அதனால நாங்க எங்கையுமே இ அதுக்கெல்லா போ முடியல போயிருந்தா ஒரு ஒரு நாள் இருந்திருந்தா கூட அதெல்லா பாத்துட்டு வந்துட்டு இருப்பே நானு
ம்
இருக்கறதுக்கு முடியல சேரி ஃபங்க்ஷன் வீட்ல போய் இருக்க முடியாதுல்ல நார்மலா போயிருந்தா பரவால்ல ஃப்ங்க்ஷன் வீட்ல சேரி வேண்டா அப்டின்ட்டு நானு ஒரே நாளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டே
ஒரே நாள்லையா
ஆமா ஒரே நாள் தா இன்னைக்கி இப்போ இன்னைக் நை ட்டு போயனோ செவ்வாகிழம ஈவினிங் பூஜ புதன்கழம காலைல இனாக்ரேஷனு ஈவினிங் அன்னைக்கு புதன்கழம நைட்டே களம்பி வந்துட்டோம்
அசா புதன்கழம இருந்தீங்கன்னா அப்ப சாட்டர்டே சண்டே இருந்திருக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு நாள் தானே
அதுதா சேரி ஃப்ங்க்ஷன் வீட் ட்டுன்றதுனால வந்துட்டேங்கா இல்லைன்னாக்கா போய் இருந்திருப்பே நானு நார்மலா போறதுன்னா போய் இருந்துருக்கலா சேர் ஃபங்க்ஷன் டைம்ல எல்லா இருப்பாங்க நம்ப்ள தனியா ஒன்று கவுனிக்கணு அமக்குன் பாக்குணு செரி எல்லாமே வேலையாருக் கொல்ல
ம் ம் ம்
வீடு விதவு விதுர்வ ப்ரவேசன்னா எவ்ளோ இர்க்கு வீடு ரெடிவ் பண்ண நல்லா இருக்குது இல்ல அதனால செரி நாயி இல்ல அதுதா திட்டீட் இர்ந்தாங்க எந்தத இர்ந்த ஒர் ரென் நாள் இர்ந்துருக்குலால்ல அப்டின்னுட்டு நீ இன்னொரு வாட்டி போயிக்கிலா அப்டின்னு நம்ப எங்க எதனா அந்த ஃபங்க்ஷன்னாதா நம்ப எதனா ஒரு ஊருக்கே போ முடிது எங்யுப்
அம்ம ட்ரயின்ல ட்ரயின்ல தான போனீங்க
ஆமா ஆமா ட்ரயின்ல அது போம்போது டிக்கெட்டு கெடக்கிலியா சீட்டிங் வேறயா எப்பா நொந்து பொயிட்டோ ஜன் ட்ரல்லு அது போறதுக்கு அது ஒரு ஸ்பெஷல் ட்ரயின் ஒன்னா அது அது பதிமூணு அவரு யப்பா உக்காந்தே துனே போய் அது ஒன்னும் முடியில அதுவே ரொம்ப கஷ்டமாயிச்சு மறுநாள்னா கூட ஒரு பர்த் கடச்சிச்சி நைட்டு ப் ஏறி படுத்தோ மறுநாள் காலைல வந்துட்டோ அது கொஞ்சோ நல்லா இருந்துது வரம்போத்தா ரொம்ப கஷ்டமாயிடுச்சி போம்போது ம் ம் அப்போ ஏ ஏ ஏ ஒரே நிம்சோ இவுரு நந்தா ஃபோன் பண்ணீங்ளா
லே அது உட்டா
ஆ இவ இது வந்து இருக்கு சாமுண்டியஸ்ஸு ஜூவு பேலசு அதுக்கப்புறோ அங்க இது இன்னு கொஞ்சோ போனாக்கா மடிகேரி இருக்கு
ஆ
மடிக்கேரி மடிக்கேரி மடிக்கே மடிக்கேரின்றது ஒரு டெம்பிள் கோல்டன் டெம்பிள் மாரி அப்பு ஒரு நிம்ஷோ மடிக்கேரி
ம் ம் ம்
அது சூப்பரா இருக்கூ புத்திஸ்ல்லா இருக்குற ந் மாதிரி எடோ அது அது இன்னு நல்லா இருக்கு ஆனா கொஞ்ச தூரோ போகணு அது அதுவு நல்லா இருக்கு அங்க போனாக்கா
அத வுட்டா பெங்ளூர் இதுல இருக்கு பெங்ளூருக் பக்கம் போனிங்கன்னா வண்டர்லா இருக்கு நெனைக்கிறல்ல
பெங்ளூர் வன்டர்லா இருக்கா என்னங்
ஆய் இல்ல பெங்ளூர்ல தீம் பார்க்ஸ் ஏதோ இருக்க மாரி பாத்துருக்கே அது கூட் நல்லா இருக் க்கு பசங் கூட்னு போ
தம்மு போவோ எங்க அங்க போனா நம்ப பேங்ளூர்லல்லா எங்யு சுத்த முடில ஹ ஹா ஓ பே பேங்ளூ உள்ள நமுக்கு போனா ட்ராஃபிக் தாம்ப்பா ஐயோ எதுக்குமே
ஆனா உட் கரக்டயா நல்லாருக்கு மெட் ட்ரோ நெறய இருக்குல்ல மெட்ரோ
அது நமக்கு இடம் தெரியணுல்ல தெரிஞ்சி நம்ம பழக்கமான இடன்னா நம்ம போய் பாக்கலா அங்க லாங்வேஜ் ப்ராப்ளம் இருக்கு அது நமக்கு தெரியாத இடம் ஆ எங்க
மைசூர்ல
மைசூர்ல போயிடலாமா மைசூர் லா நம்ம கேப் புக் பண்ணி புக் பண்ணியேதா போவோம் ஆட்டோவு கேபுவு அதுலியதா போயிட்டு வந்தோம்
ஓகே ஓகே ஓகே ஆனா நல்லா இருக்கு இப் இப்ப நீ போனது குளிரா வெயிலா
ஆ வீடு வெயிலு வெயிலு சமா வெயிலு
ஆ மழ டைம்னா கொஞ்சோ நல்லா இருக் போ நினைகிற கொஞ்சோ ஏன்னா ஊரே சில்னஸ்ல்ல
இப்ப சில்னஸ் ஆயிடுச்சா இப்பவே சில்னஸ்சா ஆயிடுச்சா ஊரு
ஆமா வெயில் டைம்லா போனீங்கன்னா இன்னும் சூ பெ இது மழ டைம்லா போனீங்கன்னா பயங்கரமா இருக்கு கிளைமேட்ஸ் அது வந்து இப்போ இதுக்கப்பற இதுக்கப்புறோ டிசம்பர்ஸல்லா வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு
அதுதா இப்பவே அதான் இப்பவே குளர ஆரம்பிச்சுச்சு அப்பல்லா இன்னு பயங்கரமா இருக்கு அப்பல்லா இன்னு பயங்கரமா இருக்கும் குளுரு
ஆமா அப்பல்லா சூப்பரா இருக்கு சோ இன்னு நல்லா இருக்கு சுத்தி பாக் க்கும் நல்லா இருக்கு கிளைமேட்க்கு ஏத்த மாரி நம்ம சுத்தி பார்க்கலா நெறைய பிளேசஸ் ஹில்ஸ் ஹில்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இன்னு பனி மாரில்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலா
உம்மையா இருக்கு அங்கெல்லா தெரியுமா இப்ப போரதுக்கு பத்தாது நாலு நாள் அத இப்பையு நம்ம பிளான் பண்ணி போறதுக்கு காசு கையில் வச்சிங்கனு வச்சுங்க நல்லா
ஆமா முன்னாடியே புக் பண்ணிரணும் முன்னாடி புக் பண்ணிட்டு ட்ரெயின்லா போனாதா சூப் புரா இருக்கும் அத வுட் உட்டா அதத் தா நல்லா இருக்கு
அங்க ஃபுல்லாவே அதுக்கப்பறமா வந்து ஹில்ஸ்டே ஷம்மா இந்த ஸ்டேஷல லிவர்ரு ஃபால்ஸு அந்த மாதிரி தா அவங்க நல்லா சூப்
அந்த ஜூக்கெல்லா இன்னு கொஞ்சோம் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கலா அனிமல்ஸ்க்குல்லா
உஹம்
அதெல்லா அனிமல்ஸ்க்கெல்லா குடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கு
நல்லா ஆனா அது ஃபர்ஸ்ட்டு எல்லா வந்து நல்ல பெரிய பார்க்கா இருந்தது பெருசா இருந்தது இப்ப எடத்த எல்லாமே டிட்டாங்க ஃபஸ்ட்டா ஒம்போது இருந்தது அ அதல்லா பாக்குறது நடக்கவே முடியாது நாங்க ஒரே ஒன்ற அவர்லயே நடந்து முடிச்சுட்டு வந்துட்டோ ப்டே ஆகு சுத்துறதுக்கு அவ்ளோ பெருசா இருக்கு ஜூ த அவ்வளோக்கு அவ்வளோ சுருக்கிட்டாங்க எடத்த
ஓ ஓகே ஓகே
உஹ்ம் போனா போல பாங்க்ளூர்லயு நல்லா இருக்கு ஹரே ராமா ஹரே க்ருஷ் ணா டெம்பள் இஸ்கான் டெம்பளு அதெல்லா நல்லா இருக்கு அங்க அதெல்லா பாக்க வேண்டிய எடங்க பசங்கள தா கூட்டிட்டு போய் காமிக்கணு ஒரு வாட்டியாச்சு
ஆமாமா செரி ஓகே
உம் ம் செரி நீங்க பாருங்க ம் சாப்பிட் தூங்குங்க ஓகேவா பாய் குட் நைட்